ஹம்மா
ஓகே ஆ கேக்குதுங்களா
ம் கேக்குது நீங்க என்ன பண்றீங்க நல்லார்க்கீங்ளாங் ஹலோ ம் நல்லாருக்கே நல்லாருக்கே ம் ஆ கேக்குது
ஆ கேக்குதுங்
என்ன பண்ணிட்ருக்கீங்க. சும்மாதா இருக்க உம் சாப்ட்டாச்சா ம் இனுதெர்ல இன்னிமே இனிமேதா சாப்பட்ணூ
என்னா சமையலு சமச்சீங்க
இங்க வந்து இது வெண்டக்கா கொழம்பு வெண்டைக்காய் புளிகொழம்பு இது கேரட் பொரியல் நீங்க நீங்கென்ன சமைச்சிங்க ம்ம் பருப்பு சாம்பார் ஆஹ் ஹலோ என்பேரு ஆர் தனலச்சுமி உங்க பேரு
ரமணி
செரி செரி என்ன சாம்பாரா
ஆ ஆமா
வெறுஸ்
த சாம்பார் கொஞ் பொரியல் கேரட்
துருவ கேரட் பொரியலா உம் ம் எப்டி கேரட் பொரியல் எப்டி செய்விங்க
கேரட்லா கட் பண்ணி ஆயில்லா ஊத்தி கடுகுலா போட்டு
உம் கட் சீவல்லா மாட்டீங்ளா சீவிக்க மாட்டீங்லா எது ஓ கட் பண்ணிட் சீவுங்க அதா சீவிட்டு நானு சீவிட்டுதா சீவிட்டு என்னது இது எனாது ஆனியன்னு அப்றொ என்ன மொளகா உப்பு இதுமட் ட்டும் போட்டு நல்லா இதுபண்ணிட்டு அப்றொ தேங்கா தேங்கா போடுவிங்ளா நீங்க கேரட் பொரியல்ல ஆஹ் நானு தேங்கா போடுவே ம் தேங்கா போட் ட்டு டேஸ்ட் நல்லாருக்
உம்
உம் உங்களுக்கு என்னாது ரொ தொட்டுக் நல்லா ரொம்ப புடிக்கூ எதெ விரும்பி எதை விரும்பி சாப்டுவிங்கன் கேட்டே
ஆஹ் வெஜிடெபிள்ஸ்ல்லா தாங்க நீங்க
ஏ நான்வெஜ்னா புடிக்காதா
புடிக்கு ஆனா வெஜிடபிள்ஸ் தா புடிக்கு உங்களுக்கு எப்டி
எனக்கு ரெண்டுமே புடிக்கு பிரியாணி பிரியாணி செய்ய தெரிமா உங்களுக் க்கு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணிலா
அதெல்லா செய்ய தெரியாதுங்க உங்களுக்குங்க
ஆஹ் தெரியும் தெரியு செய் நானே தா கத்துக்கிட்டே யார் கத்துக் குடுப்பா இது இருக்குல யூட்யூப் இருக் கே அத பாத்து கத்துக்கிறதுதா
சேரி சேரிங்
வீட்டுக்கு தெரியாதா தெரியாது
இல்ல தெரியு ஆ ஆ அந்த அளவுக்கு ஸ்டேஸ்ட் தெரியாதுல வராது ம் சேரிங்க த அதனால
ஓ சேரி செரி அது இன்னு ஈஸி தா ஃபஸ் ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஞ்சு பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கனு அதுக்கப்பற மேலும் வந்து அது கூட தக்காளி அதுக்கப்ற இந்த மாதிரி போட்டு பொதினா புதினாதா பிரியாணிக்கி டேஸ்ட்டே புதினா அப்பறமேலு ரெண்டு பட்ட லவங்கொ இதெல்லா போட்டு மிக்சில ஃபஸ்ட்டு அடிச்சு வச்சுக்னு மிக்சில அடிச்சு வச்சுட்டு அதுக்கப்பறமேலு மறுப்டி எண்ண ஊத்தி அதுக்கப்பற இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக் கிறனு வதக்கிட்டு அப்ற ஆனியன் போடணு ஆனியன் நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸ்சா கட் பண்ணி வச்சுக்கணு இத போட்டுட்டு அப்பற பட்ட ரெண்டு பட்ட ர லவங்கம் அந்த பிரியாணி எலன்னு சொல்லுவாங்கள அதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு அதுல தேங்கா பால் ஊத்துவாங்கலி நீங்க அந்த மாரி குடுத்துருக்கீங்களா பே
என்னங்க அதெல்லா தெரியாது நல்லா சமைப்பீங்க போலயே
ம் ம் சாரி சாரி இந்த வெஸ்ட்டு போட்ருல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ப அரச்சு வெச்ச தக்காளி ளி புதினா அதல்லா போட்டு நல்லா கெளறி வி ட்டுந்த பச்ச வாசன போற வரைக்கும் நல்லா இது பண்ணு வதக்குணு அதுக்கப்புறம் தயிர் ஊத்துலா ஒவ்வொருத்தரு தயிர் ஊத்துவாங்க ஒரு ஒருத்தரு தேங்கா பாலு சேத்து
ஓ ஓ சிக்கன் போட்டதுக்கப்புறோ ரைஸ் போடுவிங்களா இல்ல ரைஸ் போட்டதுக்கப்புறோ சிக்கன் போடுவிங்களா
சிக்கன் போட்டதுக்கப்புறோ தா ரைஸ் போடுவோங்க சிக்கன் போட்டதுக்கப்புறோ தா ரைஸ் போ போட்டுட்டு இதெல்லா நல்லா விட் பண்ட்டு அரிசி போட்டுட்டு எவ்ளவு தண்ணிர் தேவையானதலா கொதிக்க ஒ கொதிக்க விட்டுட்டு ந வே போட்டுக்கலா விசில் விட்டோனோ நல்லா இருக்கும் நீங்க நான்வெஜ்ல எதுங்களா தேவைனா
நா சிக்கன் கிரேவி செய்வேங்க பிரியாணி எனக்கு செய்ய தெரியாது யலா ஆ கிரேவி செய் கிரேவிதா
ஓ அது எப்டி செய்யறது
அதுவு அதேமாரிதா எண்ணைய ஊத்தி கடுகுல்லா போட்டு பட்ட லவங்கலா போட்டு இஞ்சி ஃபஸ்ட் எண்ணெய ஊத்திட்டு காஞ்ச வாட்டி கடுகுல்லா போட்டு
ம்
அப்றோ பட்ட எல்லா போட்டு இஞ்சி பூண்டுலா போட் போடுவாங்க அதுக்கப்றோ திக்கா வாருது கோன்
உஹம் சிக்கன் மசாலா கறி மசாலா மஞ்சள் தூள் உம் இதெல்லாம் போட்டு வெக்கலா கரம் மசாலா போட்லாமா அதுல கரம் மசாலா அது டேஸ்ட் ஒருமாரி கறி மசாலா போ ரெண்டுமே வேனா போடணுமா இல்ல இத
போட்லா இது சிக்கன்ல தானே போட்றோ
ஓ சேரி சேரி இது என்ன கொத்தமல்லித்தூள ச உம் கொத்தம் கொத்தமல்லி தூளும் போட்லாங்களா உம் இதல்லா போட்டுட்டு
இதல்லாம் போட்டு கொஞ்ச நேரோ தண்ணி ஊத்தி வேகவெச்சு வெந்து அப்புறோ சாப்பிட்னு தக்காளி தா அரச்சி ஊத்துத்துறோமில்லகா ரச்சி ஊத்தலாம்
ஓ அரைச்சி உம் உம் சேரி சேரிங்க
உஹம்
கண்ண போட்டுட்டு கொதிக்க உட்டுட்ணோ
ஆமா ஆமா
சேரி சேரி ஊத்தில்லா
நாங்க எங்க எங்களுக்கு தெஞ்சி இப்படிதாம்மா
சேரிங்க வேற எது நல்லா செய்வீங்க வேறதாவது எதாவது போயிருக்கீங்களா சுற்றுலா பயணம் ஏதாவது போயிருக்கீங்களா
வேற பீச்சு
உம் பீச்சு நீங்க எப்போ என்ன சென்னையா இல்ல
ஆஹ் சென்னை
அங்க என்ன பேஃமஸ்
இப்ப ஒர்க் பண்றது சென்னைங்க நாங்க சேலம் நாமக்கல் டிஸ்டிக் தெரிமாங்க
சொல்லு தெரியு இல்ல இப்போ சென்னைல என்ன ஃபேமஸா இரு இருக்கோ கேக்குறே பீச்சு
பீச்சு தா அதிகமா பீச் தா நெறைய இருக்கு பீச்சு
உம்
மழ மழை வந்தா இங்கதா ஃபேமஸ் அதிகமா மழை இங்கதா வரோ
ஓ அங்கதான் மழை ஆஹ் இப்ப எல்லா மழைங்களா அங்க இப்ப எலாம் மழை வருதா இல்ல
டி மாறுது
அதிகமா இருக்கு உஹம் இப்போ மழை வருதா ஆ இல்ல
இத்த மா எல்லாம்
இங்க எல்லாம் நாங்க செய்யறந்தாங்க ஆனா மழை இன்னிக்கி காலையில இருந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு
அப்படிங்களா சேரிங்க சேரி
அங்க ஜுவீட்ஸ்
மழையில நல்லா சூடா ஏதும் செஞ்ச சாப்பிட வேண்டியதானங்க ஆஹ்
சாப்புண்ணும் சாப்பட நீங்க வல்லயா மழை காலத்துல அந்த பஜ்ஜி அதல்லாம் சாப்டா நல்லா சாப்டா நல்லா இருக்கும் இல்ல நீங்க போச்சு அது என்ன எது பீச்சுக்கு போவீங்களா அங்க என்ன கடைகள் எலாம் இருக்கும்
பீச்சல எல்லாங்க இருக்கும் மீன் தாங்க இருக்கும் அதிகம் மீன் கிடையமா தாங்க இருக்கும்
மீன் கடைங்க எல்லாம் வச்சிருப்பாங்களா
பீச்ன்னா மீன் தானங்க
ஆ செரி செரி உம் உம் அங்க பூங்கா எல்லாம் எதும் இல்லைங்களா
பூங்கா வாங்க போனதில்லங்க பீச் தாங்க போனோம் அதிகமா மால் தா இருக்கு மால் சுத் சுத்தி பாக்கறக்கு மாலு இருக்குல்ல மால் நெறைய இருக்கு பீச் இருக்குங்க அவ்ளோ தா
உம்
சேர்
நீங்க அந்த சைடலாம்
ஆஹ் இருக்கு இருக்கு ஏற்காடு இருக்கு பீச்ச இல்ல ஏற் பீச் எல்லாம்ச் இல்ல ஆஹ் ஏற்காடு பக்கத்து அங்கலா நல்லா இருக்கும் எற்காட்டுல வக்கமா கடாயாமா போயிட்டு வந்த பக்கம் மலர் கண்காட்சி போட்டு இருந்தாங்க ஆஹ
மலர் கண்காட்சி நல்லா இருக்கும் மலர் கண்காட்சி அதுனா சுத்தி பாரக்க நெறைய எடங்கள் இருக்கும்
ஆஹ்
அந்த மலையில ஏறனும்
எனக்கோ ஆச தாங்க நா அங்க போனோம்ல்லா ஆசை தா. ஆனா என்னன்னா அந்த வலை வலையா இருக்கனால வாமிட் வரும் அதனால பா போறதில்ல பயத்துல
எனக்கு பஸ் இல்லையா பஸ்
ஆமா ஆமா எதுல போனாலோ அந்த வளைவு வருமில்ல அதனால
அது சேர மாட்டது ஆமா ஒவ்வொருத்தரு
ஆனா புடிக்கும் ஆனா போவே
போக முடியலையே போங்கப்பா வரலாம் போயிட்டுவாங்க இப்ப மாறி இருக்கலா ம் வேற எல்ல இடத்துக்கு போய்யிருக்கீங்க
வேற எங்கேயும் போனதுல்லங்க நானா வா வாந்தி அதிகமா வரு எங்களுக்கு அதனால எங்கயு போகமாட்டடோ நீங்க உங்களுளக்குல்லா வாமிட்லா வராதாங்க
ஊஹுஎனக்கு முன்ன வந்திட்ருந்துச்சு இப்பல்லா இல்லங்க இப்பெல்லா இதாயிடுச்சு அது பஸ்ல நம்ம டிராவல் பண்ணிட்டே இருந்ததுனால இ ஒர்க
சேலத்ல இருந்து
ம் ம் என்னோ உடம்பம்ப செட் ஆகி என் உடம்பம்ப செட் ஆய்டுச்சு ம்
தேரவே மாட்டோங்க
செரி சேரி அடிக்கடி போய்ட்டே இருக்கணோ
அதா எவ்வளோ நாள் போனாலோ செட்டே ஆக மாட்டுதுங்க ஏதோ ஐடியா இருக்கா டிப்ஸுங்கல்லா இருக்கா இதுல இது வாமிட்டு் வராத இருக்க ம்
கை கவரு எடுத்து வச்சுக்கோங்க வாமிட்வருதுன்னா
அதுதா வச்சுட்றுப்ப எப்பமே
ம் கவரு வெச்சுக்கலா அப்புறோ இது முட்டாயுலா சாப்பிட்டா வாமிட்டுவராது பூவாய்டு மூந்து பாக்க சொல்லுவாங்க அந்த மாரி வா வாங்வாமிட்டு வராதுங்க
ம் ஆனா எனக்கு ஆப்போசிட்டா எல்லாம் எது பண்ணாலோ வரு
நீங்க காஸ்பிடல் தா இன்னாங் தோழி
இல்ல ஹாஸ்டல்ல தா போய் டேப்லெட் தா போட்ணு போல தோழி
ஆமாங் தோழி டேப்லெட்லா போட்டா தா செரி வரு‌ செட்டாய்டு
செரி ஹலோ செரிங் தோழி எனக் ஒரு அழைப்பு வருது நா அப்பறோ பண்ட்டுங்ளா ம் பாய்